அக்கா
ஆ வணக்கோங்க நல்லாருக்
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கேங்க
ம் தம்பிக்கு ஒடம்பு சரியிலன் சொன்னீங்ளே எப்டி ஓகேவா
ஆ பரவாலங்க இப்போ கொஞ்சோ ஆ ஆஸ் பிட்டல் போம்போது வாமிட் ஸ்டாப் ஆகதுக்கு வந்து டானிக் குடுத்தாங்க சாப்படதுக்கு முன்னாடி குடிக்க சொன்னாங்லா அது குடுத்தோனுமே ஹோரளவு வந்து வாமிட்லா எடுக்கலங்க ஆ அது கப்றோ ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்தா கோ சரியாயிடு அப்டின்ற மாரி ஆ சொன்னாங்க அது குடுத்தோணுமே ஒரே நாள்லயே சரியாயிடுச்சிங்க
ஓ சரி சரிங்க ஃபீவரும் இருந்துச்சிங்ளாங்க
ஃபீவர் முன்னாடியே சரியாயிடுச்சிங்க ஆனா இந்த வாமிட்டு தாங்க அப்பறோ எப்பனா அந்த லூஸ் மோஷன் மாதிரி இருந்தது வாமிட்டு இருக்கவேதா அவ ரொம்ப பயந்துட்டு சாப்புடாம இருக்கா இப்போ வந்து பரவால்லங்க ஆ சா ஆனா டயர்டா இருந்தா இருந்தாலு சேரி வீட் டுக்குள்ளயே இருந்தா ஒரு மாயிருப்பான் சொல்லிட்டு நா என்ன பண்ணே ஸ்கூலுக் கு வந்து அனுப்பி விட்டே ஒன்ற மண் நேரோ போயிட்டு வந்தா போயிட்டு வந்தோனே கொஞ்சோ பரவாயில்லங்க இப்ப வீட்டுக்கு வந்தோன பசி எடுக்குது போல ஆ அவனே கே கேட்டு சாப்புட்றா என்ன செஞ்சீங்க அப்டின் கேட்டு அ சாப்பாடுலா சாப்புட்றாங்க இப்பதா கொஞ்சோ நிம்மதியா இருக்குங்க
ஆ ஏதாவது வெளிய கீது ஏதாவது உணவு வாங்கி குடுத்தீங்களா
இல்லங்க இங்க வந்து அப்பார்ட்மெண்ட்லந்து கொஞ்சோ தண்ணி வந்து ஏதோ கலந்துருச்சி போல இருக்குங்க எனக்குமே அந்த மா இருந்தது வாமிட்டு லூஸ் மோஷனு இருந்தது அம்மாவு இங்க வந்துட்டு போன்னாங்க ஊருக்கு அவுங்களுக்கும் பாத்தா அவங்களுமே வீட்டுக் போய்ட்டு தா எனக் சொன்னாங்க ரெண் நாள் கழுச்சு அப்புறமா தா அப்புறமா தா நாங்க யோசி க்க ஆரம்மிச்சோ அப்புறமா தா இந்த தண்ணி ஆல்ரெடி பிரச்சனால தா நாங்க கேன் வாட்டரு வாங்கிட்ருக்கோ ஆ அதுக்கப்புற வந்து பாத்தீங்ன்னா அந்த அந்த பிரச்சன்னாலதா நெறைய பேரு ந்திருக்கு போல நாங்க ஹாஸ்பிட்டல் போகு போதே வந்து பாத்தீங்ன்னா அந்த டாக்டர் கேட்டாங்கங்க இந்த மாதிரி நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இந்து வரீங்ளா ஏற்கனவே ஒரு ஒரு அஞ்சாற் பசங்க வ ந்தாங்க இதே பிரச்சனையோட என்னாச்சு தண்ணின்ற மய் கேட்டாங்க
நீங்க அப்புற அந்த இதுல இருக்கறவங்க கிட்ட சொல்லலியா ஓனருக்கு
ஐ இங்க எங்களுக்கு மட்டு இல்லங்க ப எல்லாருக்குமே அது எதோ சரி பண்ணிட்டாங்க இல்ல எதோ வந்து அ எதோ தேவையில்லாத பொருட்கள வந்து போட்டுருக்காங்க அது எப் படி போச்சுன் தெரியில அது யாரு போட்டாலுமே தெரியில ஆனா இப்போ ஓரளவுக் கு வந்து அ அந்த பிரச்சன செரி பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டாங்க ஆ இதுக்கா இன்னு ஒரு வாரத் துல வந்து நம்ம குடித்தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலா சொன்னாங்க இரு னால எனக்கு ஒரு பயமா இருக்கவே நா வெளியே இந்தே தண்ணி வந்து வாங்கி சூடு பண்ணி குடிச்சிட்ருக்கோங்க
அப்ப அப்படியே பண்ணுங்க எப்படி இப்டி அதாவது எத்தன கொழந்தைங்க இருக்காங்க எத்தன குடும்போ இருக்கு யாரு இந்த இந்த மாரில்லா பண்றாங்க
அதுதாங்க எல்லாருக்குமே அதே கேள்விதா எல்லாருக்கு பயங்கரமா கோவ வந்து எல்லா திட்டிட்டு இந்தோ எங்களுக்குமே தெ ரில்ல ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக் போன வார எல்லா இந்த மார் பிர ச்சன இருஞ்ச்சுன் குரூப்புல போட்டுந்தாங்க இப்ப நம்ம வீட்லயே அந்த மாரி வர மோதுதா ஏ இந்த மாய் எல்லா பண்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த நீங்க அந்த மாய்ய யாறையு எதையு எடுத்து ம் அ குப் ப்பைய வந்து டிஸ்போஸ் பண்ணாம எதுலேயோ தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ண மாய் சொல்றாங்க அது எந்த அளவு பண்ணாங்கன்றது எனக்கு சரியான தகவல் வந்து வர்லங்க
சரிங்க சரி பாத்து இதுக்கு நீங்க வெளிய கேன் வாட்ரே வாங்குங்க
செரி செரிங்க உங்களுக்கெல்லா அங்க சிறுவாணி தண்ணி அந்த மாய்லா கெடைக்குங்களாங்க கோய்ம்த்தூர் பக்கல்லா கெடை க்குன் சொல்வாங்க
ஆ ஆமாங்க எங்க அது இப்ப நா லாஸ்டா எங்க போயிருந்தன் சொல்லுங்ள அத்தையோட பெறந்த ஊருக்கு அங்கலா அங்க ஃபுல்லாவே சிறுவானிதாங்க ஆனா எங்க ஊரு சைடு பாத்தீங்கன்னா அத்திக்கடவுதா அத்திக்கடவுன் சொல்லி அதுவு நல்லாதா இருக்கு ஆனா ஆ ஆ ஆனா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ரெண்டாவது நல்ல தண்ணின் பாத்தீங்ன்னா சிறுவாணி தா
ஆமா ஆமாங்க நானுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க கோயம்த்தூர்ல சொந்தக்காரங்க இருக் காங்க ரெண்டு பக்கோ இருக்காங்க ஒரு வாட்டி நாங்க போம்மோது அந்த சிறுவாணி தண்ணிலதா குளிச்சோ அப்ப வந்து பாத்தீங்ன்னா து நம்ம வாயிலபடு போது அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது தண்ணி அவ்ளோ வந்து அவ்ளோ வந்து சுத்தமா இருக்குங்க
ஆ கண்டிப்பாங்க நாங்களு அப்ப போனப்ப அங்க நாங்க அங்கெல்லா ஊருக்கு போறனா நாங்க தண்ணியே எடுத்துட்டு போகமாட்டங்க அங்கதா போய் போய் குடிப்போ என்னன்னா சில ஊருக்கல்ல போம்போது பாத்தீங்கன்னா தண்ணி சேராது நல்லாவு இரு நல்லாவு இருக்காது அதனால நாங்க எப்பவுமே கேன் வாட்டர் எடுத்துக்குவோ ஆனா அவுங்க ஊருக்கு போம்போது பாத்தீங்கன்னா நாங்க கேனே எடுத்துக்கமாட்டோ
ஆமா ஆமாங்க அந்த தண்ணியே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கவே அதியே நீங்க அப்டியே குடிச்சிக்கலா
எதாது எமர்ஜென்சிக்கு மட்டு ஒரு பாட்டில் வச்சுக்குவங்க சப்போஸ் எதா கொழந்தைகளுக் வேணு அப்டின்னா அவர் மத் த்தவங்களுக்கெல்லா வச்சிக்கமாட்டோ நாங்க அங்க போய் தா எல்லாமே குடிப்போ வரும்போது குடிசிட்டு வந்துருவோ அந்த மாரி இருக்குங்க நல்லாருக்கோ ஆனா தண்ணியே நல்லா ஜில்லுன்னு அந்த கிளைமெட் ட்டுக்கு நல்லா ஜில்லுன்னுதாருக்கு அப்டியே குடிச்சா நல்லா இருக்கு ம்
நாங்களு அந்த பக்கோ இந்த ஈ ஒரு வாட்டி இந்த பக்கோ அந்த ஈசா பக்கோல்லா வந்துருக்கோங்க அப்ப இந்த பஸ்லதா வந்தோ அப்ப வந்து பாக்கும்போது நல்லா அந்த ஒரு இயற்கையா நெறைய விஷ்யங்கள் வந்து ரோட்டுல வந்து பாக்கும்போது நல்லா இரு ந்ததுங்க அந்த எடங்கல்லா
அ அந்த ஏரியாவே நல்லாருக்குங்க போக போக பாக்கு மரோ அ அத்தனயோ தோப்பாருக்கோ அப்ப வர வழில்
நேத் நெறைய தேங்கா தோப்புமாய் நெறைய இருந்ததுங்க தேங்கா மரோல்லா வந்து பாத்தீங்ன்னா தென்னமரோ அவ்ளோ இருந்தது பாக்கு போதே வந்து
நல்லாருக்கோ ம் அப்பற பாத்தீங்ன்னா சைடு ஃபுல்லா ம மல மாரி மலயா இரு க்குங்க போற போற பக்கோல்லா அப்டியே நல்லா இருக்குங்க அந்த கிளைமெட்டே
ம் எனக்குமே வந்து எங்க வீட்டுக்காருதா சொ சொல்லுவாரு இந்த மாதிரி அ கோயமுத்தூர்லா ரொம்ப நல்லாருக்கோ நா அவரு அங்கதா படிச்சாரு ஆனால பொதுவாவே சொல்லுவாரு எனக்குமே வந்து அ நம்ம அது உணராம நம்ம சொல்ல முடியாதுல்லங்க ஏ கொஞ்சோ சொந்தக்காரங்கல்லா அங்க இருக்காங்கல்லா போயிட்டு வர வர வந்து எனக்குமே புவ் புடிச்சி போயிடுச்சி அதுதா நாங்களுமே ஃபியூ ச்சர்ல வந்து அங்கதாங்க வந்து அ சரி அ வீட கட்டலான்ற மாய் பேசியிருக்கோ இதுக்கப்றோ தாங்க அங் க அந்த மாதிரி வீடு கட்டி அங்கே இருக்கலான்ற மாரி பேசிருக்கோங்க
ம் அப்போ நீங்க கோயம்த்தூர் வந்தீங்ன்னா கண்டிப்பா வாங்க ம் நாங்க கொஞ்சோ அதுக்கு பக்கத்துலதா இருப்போ அப்ப கண்டிப்
ப்பிடிங்ளா சேரி சேரிங்க நாங்க அங்கதாங்க அந்த பக்கோ நெறைய எடத்தங்க சுத்தி ப காட்டியிருக்காரு இவரு எங்க வீட்டுக்காரோ போகும் போதெல்லா
வாங்கிட்டீங்ளா
திரு பக்கோ தா இருந்தாங்க என்னதுங்க அ எடோல்லா வாங்கி ட்டோங்க ஆனா வீடு வந்து கட்ட ஆரம்பிக்லங்க இப்பத்திக்கி எதும் பிளான் இல்லங்க இப்பத்திக்கி எல்லா செலவோ கரெக்டா இரு க்குங்க அடுத்து இதுல பெரிய செலவு எறங்க முடியா
அ செரி செரிங்க ஏனா கோ இந்த ஏரியாவே எல்லா நல்லாருக்கோ
ஆமா ஆமாங்க இப்ப நம்ம நம்ம ஊரு தாண்டி வேற எங்கன்னா வரோம் போதுதா நம்ம ஊரோட அரும தெரியோ சொல்லுவாங்கலங்க அத மாரிதாங்க நாங்க இங்க வந்தோன்னே தா பா த்தீங்ன்னா அ நம்ம இருந்த ஊரு நம்ம பாஷ அதெல்லா வந்து கேக்க கேக்காம இருக்கறது போதுதா தெரியுது நெறைய விஷ யங்கள் உணவோ நம்மளுக்கு புடிச்சதெல்லா இங்க வாங்கி சாப்ட முடியாது அ இங்க வேற மாதிரி இருக்கோ அந்த அளவு சுவையோ இருக்காது ஆனா அங்க வந்து பாத்தீங்ன்னா நம் புடிச்ச உணவுகள்லா நெறைய இருக்கோ சாப்றத்துக்கு அ ரொம்ப வந்து சந்தோஷமா இருக் கோ
ஆ என்னனா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம நம்ம ஏரியா எப்டி எப்டி அந்த சூழ்லயே வளந்து அந்த உணவையே சாப்ட்டு வளந்திருப்போ நம்ளுக்கு கொஞ்ச வெளிய போம் போது அதெல்லா நம்ளுக்கு பிடிக்காம இருக்கு திடீர் அதெல்லா சாப்டணு அப்டின்னா கொஞ்ச இதாதா இருக்கு அதா இர்க்கு
தண்ணியுமே பாருங்க நாங்க இதுக்கு முன்னாடி வேற ஒருடத்துல இருந்தோ அங்க நல்லா இருக்கு தண் ணி தம்பி வந்து பாத்தீங்கன்னா பொறந்தப்போ நல்லா இருந்தா இப்ப வந்து இங்க வந்துட்டே எல்லாருமே வந்து அவங்க இது கலரே மாறிடுச்சு தண்ணினால அ நாங்க இருந்த இடத் நல்லா ஒரு கிளீனான தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க இங்க வந்து எங்களுக்கு தண்ணியே செட் ஆவுலங்க எனக்குமே செரி இந்த முடி கொட்டுற பெரச்சன அதுக்கப்றோ ஸ்கின்னுமே ரொம்போ இந்த உப்பு தண்ணி நாலே ரொம்ப ட்ரை ஆயிடு துங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஆமாங்க இப்பத்தக்கு இப்பத்தக்கு இங்க இருக்க வேலைனால இங்க இரு க்கிற மாரி இருக்குங்க ஆனா கூடிய சிக் கத்துல வந்து எங்க வீட்டுக்கார் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஊர் பக்கம் வந்துடுற மாரி வந்து ட்டாருனா எனக்குமே வந்து கொஞ்ச எல்லாமே சுலபமா இருக்கோங்க ஏனதா நம்ம ஊர்ல இருக்கமா வராது இல்லங்க இங்க இரு இருக்கிறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு ஆனா இங்கயுமே சிலதெல்லா நல்ல விஷ் யங்கள் இருக்கு இருக்கிற வரைக்கு அத வந்து அ சந்தோஷமா அனுபவிச்சிட்டு அதுக்க ப்றோ அங்க வந்து அங்க இருக்க மாரி இல்ல விஷயங்கள்ல இருக்குங்க இப்ப சின்ன குழந்தையா போய் பரவாயில்ல வெச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டுருக்க
செரி சேரிங்க ஆனா என்ன இருந்தாலு நாம சொந்த ஊர் மாரி எந்த ஊரு வராது பட் இருந்தாலு இருக்கிற வரைக் கே அந்த ஊர்ல என்ன ஆ நம்மளுக்கு இங்க இல்ல இங்க கிடைக்காத த அங்க என்ன கிடைக்குமோ அத வ ந்து அனுபவிச்சக்க வேண்டியதுதா
ஆமா ஆமாங்க செரியா சொன்னீங்க
போய் அனுபவச்சிட்டு இருக்கிற வரைக்கு அப்பறோ அதாவது நம்மளுக்கு என்ன புடிக்கலையோ அத விட்டுட்டு என்னப் புடிச்சிருக்கோ அத மட்டு பாத்துட்டு இருந்துட்டு வர வேண்டியதா
ஆமாமாங்க அதே மனநிலையில தாங்க நாங்க இருக்கோ இப்ப ஏன்னா இங்க இருந்துட் டு அங்க போயிட்டு நம்ம இங்க இருந்ததெல்லா வந் து அனுபவிக்கலையே இங்க இருக்கு போது பொளம்பிட்டே இருந்தோமேன்ற மாரி யோசிக்க கூடாதுன் சொல்லிட்டு எங்க இருந்தா என்ன அப்டின்ற மாரி தாங்க இங்க இருக்கு மோது இங்க என்னென்ன கெடைக்குதோ இங்க வந்து கொஞ்சோ ஆர்டர்ல்லா போட்டா ஈஸியா கெடச்சிடு அவர் இல்லன்னா கூட நா போன்லே ஆர்டர் போட்டனா வீ ட்டுக்கு ஒரு பத்து இருவது நிமிஷத்துல எடுத்துன் வந்து குடுத்துருவாங்க அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கு அப்பறோ இதெல்லா இருக்கவே நம்மக் கொஞ்சோ ஈஸியவு இருக் கோங்க மேனேஜ் பண்ண
ஆ நம்ம கொஞ்சோ மாடனாவோ அங்கிருக்கலா நம்ம கொஞ்சோ சுதந்திரமாவு இருக்கலா ஆனா உண்மையாவே எங்க இந்த தெரியாத ஊர்ல போனீன்னா கொஞ்சோ நல்லா சுதந்திரமா இருக்கலாங்க யாரோட தொல்லையு இல்லாம ஆ சந்தோஷமா இருக்லா
ஆமாங்க யாரையு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவல அவங்க பாட்டுன்னு இருந்துக்கலாம நம்ம நம்மளுக்கு ஊ இவ என்நேரோ கூட்டு குடும்பமா இருக் குமோது என்னன்னா நம்ம கொஞ்சோ நடிக்கிற மாறியே இருக்குங்க ஆனா நம்ம கொஞ்சோ தனியாருக்கும் போது நம்மளுக்கு தோன்றப்போ சமைப்போ கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுப்போ அப்பறமா சமைப்போ அந்த மாரி நம்மளுக்கு என்ன தோன்றதோ பண்ணுவோ நம்ம வீட்டுக்காரும் பெருசா கேக்க மாட்டாங்க நம்ம எதோ இதுவால தப் பாளா பண்ண மாட்டோ இருந்தாலுமே நம்ம நம்மளுக்கு வே லய நம்மளே ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுப்போங்க
ஆமாங்க ஆனா அது கூட்டு குடும்பத்துல ஒத்து வராது
ஆமா ஆமாங்க
தனியாருக்கும் போது நாம நம்மளா இருப்போ
ஆமாங்க
ம் சரிங்க உங்களோட நெறைய பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷோ
எனக்கு ரொம்ப சந்தோஷங்க மீண்டு அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க நன்றிங்க